கேக்குதுங்ளா கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க
சொல்லுங்க சிஸ்டர் எப்டிக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் எக்போ எகோவா கேக்குற மாரி இருக்கு சிஸ்டர் எனக்கு வாய்ஸ்சு
புரில சிஸ்டர்
நா பேசற வாய்சு எனக்கே திருப்பி கேக்கற மாரி இருக்கு உங்க சைடு எல்லா கரெக்டா இருக்கா
அ கரெக்ட்டா இருக்கு சிஸ்டர் உங்களுக்கு இப்ப கேக்குதா
ஆ அதா நீங்க எதோ உள்ள இருந்து பேசுற மாரி எனக்கு கேக்குது
என்னன்னு தெரியலயே இப்ப கேக்குதா எனக்கு உங் க வாய்ஸ் நல்லா தா கேக்குது ஆ சொல்லுங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கப்பா ரொம்ப நாள் ஆச்சு கால் பண்ணி என்ன பண்ணுவீங்க சுலா எப்டி போது
எல்லாமே அப்டியே நல்லா போது உங்களுக்கு சாப்ட்டாச்சா நைட்டுக்கு என்ன
நைட்க்கு இன்னு செய்யல சிஸ்டர் இனிமேதா செய்ணு முட்ட கிரேவி மாரி யோசிச்சுட்டு இருக்க சப்பாத்தி
எப்ப சாப்ட்டு எப்ப படுப்பீங்க
நா சாப்ட லேட்டாகு சிஸ்டர் அவுங்க வரதுக்கே பத்து மணிக்கு மேல ஆயிடு அதனால அதுக்கப்புறதா ஆமா
ஆ ஆ
வீட்லே செஞ்சு சாப்ட் போயிருவிங்ளோ
புரில
நீங்களா எத்தன மணிக்கு சிஸ்டர் சாப்டுவீங்க
தோ சிஸ்டர் நாங்க அவ்ளோதா இப்ப சாப்பட்ணு இப்ப சாப்ட்டுட்டு எ பையன படுக்க வைக்கணு நாளைக் ஸ்கூலுக்கு ஏன்ச்சு போணு அதனால கொஞ்சோ சீக்கரமா படுக்க வைக்கணு அவன சாப்பாடு ஊட்டிட்டு படுக்க வைக்கணு கால்ல எந்தய எட்டு மணிக்கு வேன் வந்துறுதா ஆவ அப்டியே ஒரு மாதிரி இது பண்றா சேரின் சொல்ட்டு கொஞ்சோ சீக்கரமா இயர்லியாவே படுக்க வச்சர்லா ஆ அதா அதா ஆமா ஆமா
கால்ல எத்தன மணிக்கு எந்திருப்பாங்க
காலைல என்ன எப்டியே டக்குன்னு எழுப்பி குளிப்பாட்டிடுவே ஒரு எ ஆற்ரை ஆறேமுக்காக்கு எழுப்பி உட்ருவே எழுப்பிட்டு டக்குன்னு குளிக்க வச்சிட்டு கீழ போய் டு சாப்பாடு ஊட்டிடுவே டக்குன்னு அப்டியே கரெக்டா போது இத்தனிக்கும் லன்ச் இல்ல லன்ச் இருந்தா நா ஏயர்லியாவே எந்திரச்சு பண்ணனு
ஆமா ஆமா உங்க மாமியாரு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல
என்னங் சிஸ்டர்
அ மாமியார் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல முன்னாடி
இல்ல இல்ல இவனுக்கு சிஸ்டர் தம்பிக்கு நா கட்டு குடுக்கணு தனியா காலைலயே கட்டு ஏன்ச்சு பண்ணனு டவெண்டி பிப்த் த்துறந்து அது செரி காலையிலே எந்திரிச்சி பண்ணணு
தம்பிக்கு என்ன மாரி ஸ்னக்ஸ் அ சாப்பாடுல்லா செஞ்சு‌ வச்சிங்க
அவனுக்கா எதாச்சு அவனுக்கு புடிச்சதா கேரட் சாதோ பீட்ரூட் பீட்ரூட்டு இப்போ இப்பதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு போனா லன்சு அந்த ஸ் ஸ்கூல்லா வெறு ஸ்நாக்ஸ் மட்டுதா அதுதா நா எப்டியே யோசிச்சு யோசிச்சு கட்டி குடுக்கணு வீட்ல எல்லாமே சாப்டுருவா அவ கார கொழம்பு சாம்பாரு குருமா அதெல்லா சாப்ட்டுருவா நம்ம கட்டிகுடு குடுக்கறத அவன் மட்டுந்தானே தனியா சாப்பிட்ணு இல்ல எது எது
பீட்ரூட் சாதம் சொன்னீங்கல்ல பீட்ரூட் கேரட்
நா இது வரிக்கும் செஞ்சதுல்ல எதுமே செஞ்சதுல்ல நா இப்போ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நானா செய்றதுதா
என்னங் சிஸ்டர்
சரி பயப்படாதீங்க பயப்படா அத்தா யூடியூப் இருக்குல்ல
அத்தா அத்தா ம் ஆமா ஆமா அப்டியே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட வேண்டியதுதா சும்மா அந்த கலர்னஸ் சாப்பாட் லெமன் ரைஸ்சு புளி புளி புளியோகரை அந்த மாறி ஏதாச்சு கட்டி குடுத்துற வேண்டியதுதா அவ்ளதா
அந்த மாறி வெரைட்டி ரைஸ்லா நல்லா சாப்டுவாங்ளா
சாப்புட்டுதானே ஆகணு ஏதோ கொஞ்சமா கட்டி குடுத்தா சாப்ட்ருவா அத்தா அவனே சாப்புட்ணு அது தா கொஞ்சோ கஷ்டமா இருக்கும் இங்க வீட்ல எல்லா நா ஊட்டி விட்ருவே அ இப்ப ஸ்கூலுக்கு போனா அவனே சாப்புட்ணு அதுதா கொஞ்சோ இதுவா இருக்
அதெல்லா ஃப்ரெண்ட்ஸ் சோட சேந்து
யூ கே ஜி தானே அங்க இருப்பாங்க அதுக்குன்ட்டு தனியா இருப்பாங்க பாத்துக்க ஆ அத்தா அத்தா
அங்க சொன்னா கேக்குதுங்க நம்ப சொன்னாதா கேக்காதுங்க
ஆமா கரக்ட்டு சிஸ்டர் கரக்ட்டு கரக்ட்டு நம்பளா சொன்னா எதுமே கேக்காது உம் நீங்க என்ன
சொல்லுங்க சிஸ்டர் அத்தா சிஸ்டர் இன்னைக்கு வந்து மதியோ வத்த கொழம்பும்
ம் வத்த கொழம்பல்லா நீங்க எப்டி சிஸ்டர் பண்ணுவீங்க
வத்தக்கொழம்பு வந்து நம்ப நார்மல் புளி கொழம்பு மாறிதா சிஸ்டர் ஆனா அந்த சுண்ட வத்தல் இருக்கு இல்லீங்களா
க்கா ஓ ஹோ
ஆ அது சுண்டக்கா காய வச்சு வத்தல் ரவுண்ட் ரவுண்டா குட்டி குட்டியா இருக்கும்ல சிஸ்டர் அதுதா
ஆ
அது போட்டு பூண்டு சின்ன வெங்காயோ தக்காளி தாளிக்கும் போது சோம்பு வெங்காயோ போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பூண்டு எல்லா நல்லா வதக்கணு ஃபர்ஸ்ட்டு இந்த வத வத்தல வருக்கணு அதுக்கப்புறோ பூண்டு வெங்காயம் தக் காளி எல்லா போட்டு நல்லா வதக்கணு வதக்கி டு மெளகாத்தூள் மஞ்சதூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாரி எல்லா கலந்துட்டு புளி கரச்சி ஊத்தி உப்பு போடணு அ அதுல தண்ணி எந்தளவு நம்ம அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சுட்டு கடைசியா லைட்டா ஒரு ம் கொஞ்ச்சோ இத்துணூண்டு வெள்ளம் இனிப்பு கலந்தோனா செம டேஸ்ட்டா இருக்கு
அப்டியா வத்தக்கொழம்பு மோஸ்ட்லி சாப்புடுவாங்க அந்த ஊர் சைட்லல்லா நறியா நல்லா பண்ணுவாங்க அத்தா கேக்குறே எப்டி பண்ணுவீங்கன்னு
ஆமா அந்த சின்ன வெங்காயத்துலதா சென் ஆமா ஆமா அது நீங்க எப்டி வெச்சாலு நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களே நம்ம வந்து எந்த மாதிரி வெச்சாலு அது பயங்கர டேஸ்ட்டா இருக்கும் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு
ஓ ஓ ஓக்கே ஓக்கே ஆமா சின்ன வெங்காயம் வந்து எல்லா இதுக்குமே போட்டா நல்லாருக்கு சாம்பார்ல கூட சின்ன வெங்காயோ போடுவாங்க
ஆமா சாம்பார்ல ஃபஸ்ட் ஃபஸ்லேயே போடாம ஆ நம்ம காயெல்லா வெந்து நம்ம சாம்பார் வெச்சு எறக்க போற ளா அப்போ வந்து சின்ன வெங்காயோ வெருங்காயோ கொஞ்சோ சீரகோ கொஞ்சோ வதக்கிட்டு போட்டோனா சாம்பார் நல்ல ஸ்பைஸியா நல்ல
ஓ ஓ
எறக்கும் போது
நா வந்து எப்பயுமே சாம்பார் வெங்காயோ போட மாட்டே வெங்காயோ வந்து பெரிய வெங்காயோ தா போடுவே சாம்பாருக்கு
இது எப்டி ட்ரை பண்ணி பாருங்களே டேஸ்ட்
ஆ சேரி
சாம்பாருக்குமே கொஞ்சோ வெள்ளோ சேத்துக்கலா
வெள்ளமா அது கார கொழம்புக்கு தானே சிஸ்டர் சேத்துப்பாங்க வெள்ளோ
இல்ல சாம்பாருக்குமே சேக்கலா பூஜ சாப்பாட்ல்லா போடுவாங்கில்ல அந்த மாரி சாம்பாருக்கு
ஆ ஆ ஆ ஆ ஓ ஓ ஆனா எங்க வீட்ல வந்து கார கொழம்புக்கு வந்து கொஞ்சோ வெள்ளம் போடுவாங்க கொதிக்கும் போது
ஆ
அது நல்லா இருக்கு ஆ டேஸ்ட்டு எடுத்துக்கொடு
சாம்பாருக்கு போட்டு பாருங்களே வேற லெவல்ல இருக்கு
ஆ ஆ ஆ நா பண்ற ட்ரை
கடைசியா தாளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வெள்ளோ போட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்றோ கடைசியா தாளிச்சுட்டு எறக்கி சாப்பாடுங்க சூப்பரா இருக்கு பொதுவாவே நா எல்லாத்துலயுமே கொஞ்சோ கொஞ்சோ நா நல்லா பண்ணிவே சிஸ்டர் சாப்டுவாங்க
அ ஓ ஓ நீங்க மேரேஜ்கு முன்னாடிதா நீங்க கத்துக்கிட்டீங்களா
அ மேரேஜுக்கு முன்னாடி அம்மா வீட்ல இருக்கும் போதே
ஆ நானு அப்டிதா நா மேரேஜ்க்கு அப்றோ தா சிஸ்டர் கத்துக்கிட்டே மேரேஜ்க்கு முன்னாடி கத்துக்கல
ஆஹா நா மேரேஜ்க்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுருச்சு வெஜ் நான்வெஜு எல்லாமே சமப்பே வெஜு நான்வெஜு எல்லாமே சமப்பே நான்
ஆ ஆ ஆ
இங்க பாரு நான்வெஜ் எல்லா
ஓ ஹோ ஹோ
இல்ல சிஸ்டர் உங்கள கேக்குறே ஸீ ஃபுட்லா ஸீ ஃபுட் ஐட்டம் எல்லா நல்லா செஞ் கேக்குது சிஸ்டர் கேக்குது கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
இல்ல இந்த மீனு நண்டு இதெல்லா சுத்தம் பண்ணி செய்யறதுக்கெல்லா தெரியுமா உங்களுக்கு
மீனா சிஸ்டர் மீனு அ ஆஹா நா அதெல்லா வாஷ் பண்ண மாட்டே அந்த ப்ரான் மட்டு எனக்கு தெரியு அந்த ப்ளாக் கலர்ல ஒண்ணு இருக்குல அது வந்து எடுத்துட்டு வாஷ் பண்ணுவாங்க அது தெரியு ஆனா என்ன நாளா அவ்ளோ பொறுமல்லா கெடையாது சிஸ்டர் ரொம்ப அது இதுவா பண்ணனு
அ
அதுனால நா அந்த இது பண்ணிக்க மாட்டே
நம்ளுக்கு தே
ஆ
அதுதாலே சூப்பரா இருக்கு செஞ்சம்னா
ஆ ஆ
பிராணி ஹம் நண்டெல்லாம் சுத்தம் பண்ண தெரியாத பண்ணலையா
ஐய்யய்ய நண்டுலா ரேர் சிஸ்டர் நா சாப்புட்றது அதெல்லா தெரியாது உங்களுக்கு தெரியுமா என்னங்க சிஸ்டர்
புரியல சிஸ்டர்
இல்ல
அடிக்கடி நண்டுல்லா இங்க வாங்க மாட்டாங்க சிஸ்டர் நாங்க வந்து சிக்கன் தா வாங்குவோ நண்டு சிக்கன் மட்டன் அவ்ளோதா ம் ம்
அ
அப்றோ அப்றோ சிஸ்டர் சொல்லுங்க உங்க மாமியார்லா என்னப் பண்றாங்க உங்க மாமியார்லா என்ன பண்றாங்க
ஆ லைன்ல தா சிஸ்டர் இருக்கே கேக்குதா லைன்ல தா இருக்கே ஹலோ
ஹலோ சிஸ்டர்
ஹலோ சிஸ்டர் லைன்ல தா இருக்கே கேக்குதா இல்லையா ஹலோ சிஸ்டர் கேக்குது சிஸ்டர் நீங்க பேசுறது கேக்குது சேரி சிஸ்டர் நா வச்சுர்றே